அவங் சொல்றதா ஹலோ ஆஹா இன்னு வர்ல தா இது க்கப்புறோந்தா மூணு ம மூணு சு ஹலோ கேக்குதா ஹலோ ஆ இதுக்கப்றோதாண்டா வருவா இதுக்கப்றோந்தா கூட்டிட்டு வரணு.
ஓகே ஓகே
ம் நானு ச பசியெடுத்து காஃபி போட்டு குட்ச்சிட்டு பேசலா.
ஏ நானு காஃபி குடிச் காஃபி குடிச்சுட்டுதா இருக்கே.
ஆ செம தல வலிக்குதா அதனால செரி காஃபி குடிக்கலான்னு வந்தே அதனால்தா அஞ்சு நிமிஷோ இருங்க வரே அப்டின் சொல்லிட்டு வன்ட்டே. ஆமா நீங்க எப்டி காலேஜ்ல இருந்தே காஃபி குடி ப்பீங்ளா வீட்ல அம்மா குடிக்கிறதுனால பழக்கமா?
சுகர் சுகர் இருக்குல்ல ம் காலைல எங்க அப்பா வந்து டீ ஏபாரம் இல்ல சுகர் ரொம்ப கூட இருக்கு கா சொல்லப் போனா இனிப்பு ஐட்டமே சாப்ட கூடாது.
இல்ல இல்ல சக்கர போடாம இது குடி க்கலா இல்ல காஃபி குடிக்க மாட்டாங்
சக்கர போடாம குடிக்கலா ஆனா இந்த நாட்டு சக்கரன்னு இருக்குல்ல அத தூக்கி போட்டு குடிச்சர்றாங்க. நீங்க எதயுமே குடி யும் வேண்டா காலைல மட்டும் எப்டியோ நாங்களா எந்திக்கறதுக்கு முன்னாடியே குடிச்சிடுவாங்க காஃபி ஆ சக்கர போடாம ஆனா ஆமா சக் சக்கர போடாமதான் குடிக்கேன்னு சொல்றாங்க சக் சர் போட்டு குடிக்கிறாங்க அந்த ஆண்டவருக்கு தா தெரியும் ஆ காலைல மட்டு குடிப்பாங்க ஈவினிங் கு ஆ ஏமாத்துறாங்க ஈவினிங் குடிக்க மாட்டாங்க ம் எப்ப கேட்டாலு சக்கர போடமதான குடிக் க்கேன் அப்டின்னே சொல்லுவாங்க ஆனா தெரில ஆனா ஷுகர் ரொம்பக் கூட இருக்கு இப்பங் கூட ரீசெண்டா பல்லு வலிக்குத் பல்லு வலிக்கு அப்டின்னு நேத் த்துதான் அப்டே பல்லு இது பாத்துட்டு வந்தோம் அது பல்லு வலி ஷுகர் இருக்கதுனால பல்லு வலிக்குது சூத்தபல்லு இருக்கு புடுங் அ புடுங்குன்னா அது புண்ணாயிரு திடீர்னு அது புண்ணு ஆரனு ஷிப்
ஆமா ஆறலனா என்ன பண்றது ஹலோ..... ஹலோ..... ஹலோ ஹலோ.....